அ தோழி
வணக்கம் தோழி நல்லா இருக்கறீங்ளா
ஆ அ நல்லார்ருக்கன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கறன் தோழி
ஆ பாப்பீங்ளா தோழி நீங்க
ஆ தோழி எனக்கு கொஞ்சோ ஆர்வோந்தா படோல்லா பா க்கணுனு சொல்லிட்டு ஆனா எனக்கு தேட்டர் போயிட்டு படம் பார்த்தா தா தோழி பிடிக்கு
அப்டியா ஆமா தோழி அங்க போனாலே ஒரு நல்ல ஃபீலா இருக்குல்ல தோழி வந்து
ஆமா தோழி ஆமா அது பெருசா பாத்தோ ப்டினும் போது நல்லா இருக்குற ஒரு மாரி க் கொஞ்ச பரவா இல்லையா இருக்குற பட கூட ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இப்ப எங்க தோழி போ முடியுது தேட்டர்க்கெல்லா கொழ
ம் ஐயோ கொழந்தைங்கள இட்டுன் போனாலே பாத்ரூம் வர்துன்னு வாங்கோ ஒரே கட்டோ நம்ம ஒரு சீன் பாக்க துவே எனக்கு இது வருது எனக்கு அது வேணு இது வேணுன்றாங்க தோழி ரொம்ப கஷ்டொந்தோழி ஆனா அதனாலே எங்கயு போமுல்ல இப் போ படங்கள்லா என்ன மாரி படங்கள் பாப்பீங்க தோழி நீங்க இந்த மாரி காமெடியா அந்த மாரி ஏது ஓ ஓகே தோழி
காமடி தா எனக் கு மோஸ்ட்லி பிடிக்கு இந்த ஆக்ஷன்லா பாத்தா எனக்கு ஒரு மாரி ரொம்ப சவுண்டு அந்த ரொம்ப த்ரில்லிங்லா எனக்கு அவ்ளோ ஈடுபாடு இருக்குறதில்ல
தோழி இன்ட்ரஸ்டா இருக்கனு தோழி அப்பதா ஒரு பாக்கவே ஒரு ஆர்வோ வருது இந்தச் சண்டை காச்சிகள்லா பாத்தோனாவே நம்ளுக்கு ஐயோ எப்ப முடிப்பாங்களோ ஆச்சுன்னு இருக்கு ம் அந்த காமெடி பண்றது நல்லா இருக்கு தோழி இன்னு வந்து இந்த வடிவேலு காமெடிகள்லா அச்சுக்கவே வேணா தோழி
ஆமா தோழி எனக்கு வடிவேல் தா ஃபேவ்ரட் வடிவேல் இருந்தா அது நமக்கு இருக்குற இதுல ஸ்ட்ரெஸ்ல ஒரு மாதிரி காமெடி படோ பாத்தோ அப்டின்னும்போது நமக்கு ஒரு சந்தோஷமா இந்தது அப்டின்னா கொஞ்ச நல்லா இருக்கு மாரி இருக்கு
ஆமா தோழி அ எந்த மாரி இப்ப ரீசன்டா என்னா பட பாத்தீங்களா தோழி நீங்க
நா ரொம்ப நாள் ஆயிடுச்சு தோழி பட பாத்தே இப்ப அதுதா சொல்றன்னே எனக்கு பட பாக் கர்து பிடிக்கு இப்ப இருக்குற ஆ அதுலயு போவ முடியில வீ ட்லயு பாக்கறது இப்போ ஒரு மாரி கொழந்தைங்கள் பாத்துக்குறது அதுவே இதுவாயிடுது
கரெக்டா இருக்கு ஓ சேரி சேரி நா ரீசண்டா ஃபோன்லேயேதா பா துன்ருக்கே இந்த பிளாஸ் டுன்ற மூவி ஒன்னு இருக்குல இப்பதா வந்தது ஆ தோழி அது ந்து அந்த கராத்தே பத்தி குடும்பமே கராத்த கத்து வெச்சுக்குறாங்க கொழந்தை காரத்த சொல்லி குத்துறாங்க அர்ஜுனு அப்பற அந்த ரீசன்டா அந்த இந்தப் பொண்ணு அந்த பொண்ணுதா ஹீரோயின் மாரியே நல்லா இந்தது தோழி எதோ ஹீரோ ஹீரோயின்லா இல்ல அப்டே ஒரு பெண் பிள்ளைய எப்டி நம்ப வந்து ட்ரைன் பண்ணி வைக்கர்து எங்க எந்தப்போய் பிளேஸ்ல போனாலு எதனா ஒரு இதுவானா அவங்கள எப்டி அந்த பொண்ணே அது கா இது கராத்தெல்ல அச்சு இது பண்ணு அதுதா தோழி சொல்லி இருக்காங்க நல்லா இருந்தது கொஞ்ச த்ரில்லிங்கா ரீசன்ட்டு ஆ ஆ ரீசன்டாதா பா தே ஒரு தோழி அது நல்லா இருந்தது ஆனா இப்பல்லா இந்த எடுக்குறாங்க தோழி நல்ல ஹா பாருங்க தோழி னா எடுக்குறாங்க ஒரு சிலரு அதெல்லா புடிக்க மாட்டுது இந்த பேய் படங்கள் பாக்க ஆர்வமாருக் கு ஆனா பயமாருக்கு பாக்க நீங்க பாப்பீங்ளா தோழி பேய்ப் படங்கள்
எ எனக்கு அதெல்லா பயோ இருக்கறத் ஆ தோழி எனக்கு வந்து பயோன்னு இருக்கிறதில்ல அத பாப்பே அது இப்ப பாக்கு இப்ப இந்த வரப் பேய்ப் படங்கள்லா பயப்படுற மாரி இல்ல தோழி அப்பன்னு நம்ப சிறு வயதுலப்
அதென்ன ஆ பயமா ஆமாந்தோழ் ழி அப்ப கணிக்க முடியாது எப்ப வருதுன்னு இப் இப்ப கனிச்சில்லா இப்போ வரபோது போல மூக் கண்ண மூடிக்கங்க
ஆமா தோழி கரெக்ட்டு
அது ஏன் தெரியல நம்ம மெண்டலிட் ட்டிலே எழுதிறாங்களா என்னன்னு தெரியல தோழி இப்போவு அவ்ளோ ரொம்ப பேய் இது அதெல்லா காட்டுல காமெடிம் பாடம் மாரி மாத்திட்டாங்க அந்த பாடத்தையு
ஆ கரெக்ட்டு தோழி நமக்கு அத பாத்தா சிரிப்பு தா வருது அந்த மாரி ஆயிடுச் இன்னு தோழி எனக்கு சின்ன வயசுல எல்லா இந்த சாமி படங்கள்லா பாத் க்குறது ரொம்ப பிடிக்கு தோழி அப்போ ஆப்
ஆ இப்ப சாமி வேஷோ போட்டுன்னு வருவாங்களே தோழி நல்லா இருக்குல்ல இந்த ஆக்டர்ஸ்லா ஆ அழகா இருப்பாங்க அது நிஜமலே அம்மன்லா நெனச்சிருக்வே தோழி நானு நீங்க குடம்மா
ஆமா தோழி இந்த வெள்ளிக்கெழம எல்லா அது ஒருப் எப்டியு ஒருப் படம் போட்ருவாங்க தோழி சாமி படோ எல்லா சேனல்லயு அது ம்ச் ஒரு மாரி நமக்கு அந்த தப்பு செஞ்சா சாமி தண்டனப் பண்ணோ அடி இடின்ட்டு அத பாக்கறது எல்லா நம்ம எங்க தோழி எல்லா நல்லதாவே வாழ்ந்ததுனால ஆ அதெல்லா அதெல்லாப் பாக்கும்போது நம்முடு ஓ இந்த மாரி நல்லதாதா நடந்துர்க்கணு இல்லன்னா சாமி வந்
சாமி வந்துரு ஆ ஆனா பயோ இந்தன் தோழி அத் இதெல்லா நிஜமாலே ம்ச் ஏன்னா அது அவ்ளோ எஃபெக்ட்டா எத்தாங்க நம் மனசுல்ல பதிஞ்சிச்சு நம்ம பிள்ளைகளுக்கு அததா சொல்றோ வேணா சாமி கண்ண குத்திரு அதெல்லா பண்ண கூடாத் ஆ ஆனா அவங்கள்லா இதெல்லா பெருசா எத்துக்க மாட்றாங்கது அப்ப நம்மள பயப்படுவோ நிஜமலே கண்ண குத்திடும் போல சாமின்னு இவங்களா இவங்களுக்கு சொன்ன விளையாட்டா இருக்கு யாப் ப்ப குத்துவாங்க எந்த சாமி வருவாங்கன்னு கேக்குறாங்க தோழி ஏங்கத் தோழிப் பாத்து இன்னு ஆ எதல பொத்து வாங் வ
கரெக்ட்டு தோழி ஆம்
எப்புடி தோயி பசங்கள இது படுது எங்க சுத்தினாலு நம்ம பசங்களாலதா வந்து நிக்கர் தருக் தோழி
க் கரெக்ட்டு தோழி ஆனா அப்பல்லா இந்த டிவி அது எ எம் அந்த நியூஸ் பேப்பர்ல எல்லா போடுவாங்க தோழி என்னென்ன நிகழ்ச்சின் சொல்ட்டு இப்ப மாதிரியான முக் என்ன நடக்குதுன்லா அப்ப தெரியாது இன்னு அந்த சனி ஞாயிறுல இத் இது இன்னிக்கு காலையில ஆரம்மிச்சு அன்னைக்கு நைட் பியார்ளே இது தா படோ இதுதா அப்டின்ற மாதிரி அந்த நியூஸ் பேப்பர்ல போடுவாங்க பாருங்க
ஆனா ஆமா ஆமா தோழி இப்பெல்லா அந்த மாரி போடுறாங்களா தோழி இப்பல்லா நியூஸ் பேப்பர்ல அந்த மாரி
தெரில தோழி நா நியூஸ் பேப்பர் பாத்தே பல வருஷம் ஆகுது
தோழி ஆனா மின்ன போடுவாங்க தோழி இந்த டைமுக்கு எந்த டைம்ல இந்த படம்னு நல்லா இருக்கு நீங்க பாப்பீங்களா அப்ப
ம் அந்த டைமுக்கு அத வச்சு பாக்குறது தோழி இன்னு இந்த சம்மர் லீ் வ் லலா என்ன வேல இருக்கு தோழி நமக்கு ஆமா அப்ப வந்து அந்த டைம் ஆமா நானு என்ன காலைல எழுந்து அப்போதா ஸ்கூல் போகுபோது கூட நமக்கு எழுந்துக்குவோ குளிக்கவோ முடியாது தோழி கஷ்டமா இருக்கு அதுவே இந்த விடுமுறை டைம்ல சீக்கிர எழுந்துக்கணு அந்த மாதிரி எழுந்து ரெடி ஆயிட்டு ஏதோ நல்லா ரெடி ஆயி டு ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா புது ட்ரெஸ் போட்டுட்டு அந்த மாரி போ டல்லா வச்சுட்டு ரெடி ஆயிருது தோழி என்ன எந்த டைமுக்கு என்ன ப்ரோக்ராம் வரும் அ
எ வீட்ல கேப்பாங்க இதுக்கு கரெக்டா ரெடி ஆயிட்ட போல
ஆமா தோழி நீங்களு அந்த மாதிரி படம் பாப்பீங்களா
ஆ படம் பாப்பேன் தோழி ஆனா இவ்ளோ நாள் டீசண்டா போய் பாக்க மாட்டே தோழி எழுந்தமா பல்வெலக்குனமா நேரா போயி என்னன படக்கன்டு இருக்கோ கொஞ்ச பாத்துன்னு இருக்குது தோழி அம்மா கூப்பிட்டாதா ஏந்து போய் குழி இருக்கு
ஆ அது அது நான் சொல்றது ரொம்ப சி ஒரு மாதிரி அந்த ஆறாவது ஏழாவது அந்த மாதிரி டைம்ல அதுக்கப்புற நம்ம அது அது ஏதோ அந்த லீவ்ல ஏதோ நல்லா ரெடி ஆயிட்டு அந்த மாரி ஒரு ஆர்வோ தோழி அப்போ அந்த
ஆ ஓ சேரி தோழி ஆனா இப்ப அப்டிதா ம் ம் அப்டிதா இருக்கணு தோழி
அப்ப மட்டுந்தா தோழி இருந்தோ அதுக்கப்புற இந்த காலேஜ் படிக்கும் போது அ நமக்கு எல்லா தெரியுரும் போதெல்லா சோம்பேறியா இருக்கற மாதிரி இருக்கா தோழி அப்
ஆ ஆமா தோழி கொஞ்சம் அது என்னவோ பெருசாயிட்டோனு அப்டி ஆயிட்டோமா இல்ல அந்த மாரி ஆய்டுதா தெரில தோழி சின்ன வயசுல கொஞ்ச சுறுசுறுப்பா இருந்த மாரி தா இருக்கு பெருசாடுனதா கொஞ்ச ஆ எதுனாலு வேலைகளு தெரியாதுனா முடிச்சுட்டு பெருஸ் ஆன ஒட்ன கொஞ்ச நேர பாத்துக்கலாம் இரு அப்புறமா போக போயிக்கலா இத முடிச்சுட்டு போயிடலா இரு அப்டில்லா தோணு தோழி என்ன விளம்ப ஆனா நெறய விளம்பரங்கள் தா தோழி அப்பல்லா கதைகள் வருதோ லயோ விளம்பரங்கள போட்டு தாக்கிடுவாங்க இந்த நடுவுல ம்
விளம்பரம் முடிச்சுட்டு வர்றதுக்கு
ஆ அதுக்குள்ளய போ வேல முடிக்கலா அப்டில்லா நினப்போ தோழி ஹலோ ஹலோ கேக்குதா தோழி ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ தோழி கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ தோழி கேக்குதுங்ளா